ஆஹ் அத பத்தி ஒங்களுடைய கருத்து என்ன தோழி இப்ப கடசியா பதிவுல பதிவிட்டு அத பத்தி உங்களுடைய கருத் து என்ன தோழி செய்யலாமா
இல்ல தொ ஃபர்ஸ்ட்டு தொழில் நம்ம ஒண்ணு செய்யறோன் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாலே அதுல உள்ள நம்ம லாபத்தியு நம்ம தா ஏத்துக்கணு நஷ்டத்தையு நம்ம தா ஏத்துக்கணு அதுல இடர்பாடுகள் கஷ்டங் கள் கவலைகள் சண்டைகள் எது வந்தாலு நம்ம கண்டிப்பா ஏத்துகிற மனநிலைய நம்ம உருவாக் கிகணு அந்த பக்குவத்த நமக்கு ஏற்படுத்திக்கணு அப்டி இருந்தா தா நம்ம எந்த தொழில்னாலு ஃபஸ்ட்டு செய்யலா எல்லா தொழிலு எடுத்த உடனே சக்சஸ் ஆக முடியாது சில சில பேருக்கு வந்து எடுத்தோனே அந்த தொழில் நல்லாய்டு நல்லா பிசினஸ் போகு நல்ல டெவலப்பாய்டு சில பேருக்கு வந்து தொழில் சாதாரணமா இருக்கு ஒரு வருஷோ ஆகு ரெண்டு வருஷோ ஆகு ஒரு மூணு வருஷோ ஆனோனே நல்லாருக்கு திடீர்னு பிக்கப் ஆய்டு அது வந்து ஒவ்வொரு த்தவங்களோட நேரங்கால நேரங்காலத்தையு பொறுத்து அமையு ரெண்டாவ்து அவ்ங்க செய்யற தொழிளோட வி தத்தையு பொறுத்து அமையு இந்த கடைய இந்த எடத்துல நடத்தனா நல்லா வியாபாரோ ஓடு அப்டின்னு நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கு ஆனா சிலர் வந்து ம் எல்லாரு பண்றாங்கன் சொல்லிட்டு நம்ம நம்பளு பண்ணோம்னா முன் யோசனைகள் இல்லாம பிளான் எதுவுமே நம்ம பண்ணாம எதார்த் தமா எடுத்தோ கவுத்தோ அப்படிங்கிற மாரி பண்ணோம்னா கண்டிப்பா அலே குறைகள் வரு நஷ்டங்களு வரதா செய்யு ஆனா அந்த நஷ்டங்கள்லா நம்ப சரி கட்டி நம்ம வந்து கரெக்டான வழியில கொண்டுட்டு போனோம்னா அந்த தொ ழில் நல்லா இருக்குனுன் நா நெனைக்கிறே இப்ப நம்ம ஊர்ல இந்த தொழில் இல்லாம இருக் கலா அந்த கேர்டேக்கர்ங்கிற வந்து தொழில் வந்து நம்ம ஊர்ல இல்லாம இருக்கலா ஆனா நமக்கு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள நகரங்கள்லா இன்னமு இருந்து இருக்கு இப்பயு நடந்துகிட்டுதா இருக்கு அது நானே இப்ப கூட ஒரு போன வாரா தா கூட தா பாத்தே நடத்திட்டுதா இருக்காங்க குழந்தைகளல கொண்டாந்து பாத்துக்கிற அந்த தொழில் வந்து பண்ணிட்டுதா இருக்காங்க
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து சரிதா ஆனா இருந்தாலு நா என்ன சொல்ல வரேன்னா இந்த குழந்தைகளல நம்ம உட்டுட்டு போறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்ம வீட்ல தாத்தா தட்டி உட்டுட்டு போனாலே நம்ம வந்து ஒரு ரெண்டு தடவ வந்து பாத்துருவோ சாப்ட்டாலா எப்டி சாப்பாடு குடுத்தி ங்களா என்னன்னு நமக்கு ஒரு சந்தேகமாவே இருக் கு குடுத்துருந்தா கூட நம்ம கிட்ட இருந்து அத பாத்தாதா வந்து அது சரியா என்னன்னுமே நம்புவோ யா ரைய்மே நம்பளுமே நம்ப மாட்டோ குடும்பத்த பொறுத்தவர சொல்றே இவுங்க சரியா பாத்துக்குவாங்க அப்டின் சொல்றத விட அம்மா அம்மா கையால ஒருபடி அந்த கொழந்தைங்க சாப்புடும் போது பாதுகாக்கும் போது அது வழிமுறைகள் வேற
கண்டி கண்டிப்பா கண்டிப்பா இல்ல நம்ம அதெல்லா வந்து யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட விட்டுட்டு போறதுங்கிறது செரமோ அது இதெல்லா நம்ம கண்டிப்பா யோசச்சம்னா நம்ம வேலைய விட்டுட்டு நம்ம கொழந்தைய பாத் துகறதா நமக்கான ஒரு சரியான ஒரு பதில்ன்னு நா நெனைக்கிறே நம்ம கொழந்தையு நம்மளே பாத்துக்கணு நம்ம வேலையு செய்யணு நடக்கவே நடக்காது ஏதாவ்து ஒரு விஷயத்துல நம்ம முடிவெடுத்துட்டம்னா அந்த விஷயத்த நோக்கிதா போணு அந்த விஷயத்த நோக்கிதா பை பயணிக்கணு இப்ப நம்ம வேலைக்கு போகணு நம் ப வாழ்க்கைல அடுத்த லெவலுக்கு முன்னேறணு அப்டின் சொல்லீட்டு நம்ம பாத்தம்னா கொழந்தைய விட்டுட்டு போறது கஷ் டமாதா இருக்கு ஆனா வேற வழிய இல்ல விட்டுட்டுதா போக போய் ஆகணு இப்ப என்னோட விஷயத்த எடுத்துக்கிட்டீங்ன்னா எனக் கு குழந்த பொறந்து ஏனா கொழந்த இல்லாம நா ஒரு மூணு வருஷமா ட்ரீட்மெண்ட்லதா இருந்தே
ம்
அப்போ ட்ரீட்மெண்ட்ல இருந்ததுக்கப்றோ கொழந்த பொ அதுக்கப்றோ ரொம்ப நாள் க ழிச்சிதா ஒரு மூனு வர்ஷோ கழிச்சிதா கொழந்த பொறந்தாங்க பொறந்ததுக்கப்றோ என்னுடைய மாமி மாமியாரு மாமனாரு என்ன மாமியாரு மாமனாரு என்னா சொல்ட்டாங்கன்னா ஆ வேலைக்கு போக்கூடாது ஆறு மாசத்துல வந்து எனக்கு எனக்கு வந்து மெட்டானிட்டி லீவ் ங்கிறது வந்து ஆறு மாசந்தா ஆனா அதுலியு நா ஒரு பதினஞ்சு நாள் போல எக்சஸா நா வாங்கிகிட்டே ஏனா கொழந்தைய பாத்துக்கும்ல அந்த நேர எங்க பாட்டி வேற கீழ விழுந்து ஏக்சிரெண்ட் ஆயிட்டாங்க சோ கொழந்தைய பாத்துக்கறதுக்கு ஆள் இல்லன் சொல்லீட்டு நா ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸர்ஸா வாங்கிட்டே திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல எம் டி வந்து ஒடனே வர சொல்றாங்க ஆள் இல்ல எங்க பிரான்சில ஆள் இல்ல கண்டிப்பா வந்தே ஆகணு அப்டின் சொல்லிட்டாங்க வேற அப்போ எம் டி சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா நம்ம த தட்டவே முடியாது போய் தா ஆகணுங்கிற ஒரு சூழ்நெலைல நாம வந்துட்டோ ரெண்டாவது என்னன்னா இங்க வீட் என்ன போவே கூடாதுன் ரொம்ப தடுக்கறாங்க எங்க வீட்ல எல்லாருமே ஓகே சொல்லி ட்டாங்க என் கணவர் மொதல்ல போ அந்த வேலய என்னைக்குமே விடக்கூடாது அப்டின்னு சொல்லி என் கணவர் அனுப்பறாரு ஆனா என் மாமனார் போவே கூடாதுன்னு ரொம்ப சண்டயா போயிட்டு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு போவே கூடதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க ஆனா நா வந்து அவங்க பே ச்சியும் மீறிட்டு இல்ல நா போறேன் பாத்துப்பாங்க வீட்ல எல்லாருமே பாத்துப்பாங்க அப்டின்னு சொல் லிட்டு எல்லாரையும் பேச்சு மீறிட்டு தா போனேன் போனனா இப்ப இன்னைக்கு நா வந்து என்னோடய கொழந்தைக்கு ஒரு ந ஒரு நல்லது கெட்டது என்னால செய்ய முடியுதுன்னா நா வேலைக்கு போய் நா சுயமா சம்பாதிக்கறதுனால தா என்னால பண்ண முடியுது இல்லன்னா கண் கண்டிப்பா நா வந்து இல்லன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நா வந்து யாரயாது டிப்பன் பண்ணி இருக்கணும் ஒண்ணு நா வந்து எங்க அம்மாவ டிப்பன் பண்ணி இருக்கணும் எங்க அப்பாவ டிப்பன் பண்ணி இருக்கணும் அப்டி இல்லன்னா என்னோடய கணவர நா டிப்பன் பண்ணி இருக்கணும் அப்டி இருக்கும் போது இப்ப என்னோட சம்பாத்தியங்கும் போது நா வந்து என்னோட த சம்பாத்தியத்துல சேவிங்ஸும் பண்ணிக்கறேன் கடனையும் அ டச்சுக்கறேன் என் பிள்ளைக்கு ஒன்னு கேக்கறதையும் நா வாங்கி குடுக்கறேன் அப்டிங்கும் போது சில விஷயங்கள தியாகம் பண்ணிதா ஆகணும் எனக்கு ஆபீஸ்ல போய் உக்காந்துருப்பேன் எனக்கு ம் வேல யே பாக்க தோணாது என் புள்ள ஞாபகமாவே இருக்கும் எப்படா வரலாம் வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வரலாம் அப்டின்னே இருக்கும் ஏன்னா ஆறு மாசன்தா ஃபீட் பண்ணிட்டுருக்க டயம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஒரு சித்திரவதையான ஒரு நேரம்னு சொல்லாம் அதெல்லாம் நம்ப கடந்துதா வந்த ஆவணும் இல்லயா இப்ப வந்து நமக்கு சாதாரணமா அந்த ஆறு மாசம்ங்கறது திரும்ப ஆறு மாசங்கறது ரொம்ப கஷ்டம் அந்த ஆறு மாசத்துல கொழந்தைக்கு பால் குடு க்கணும் நம்மள தேடும் அப்டில்லாம் யோசிச்சுக்கிட்டு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் அது இருந்தாலும் எனக்கு அந்த பீட் பண்றதுக்கு எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க ஆபீஸ்ல டைமிங்லாம் குடுத்தாங்க எடைல போய் பாக்கறதுனாலும் பாத்துட்டு வரலாம் அப்டின்லாம் பண்ணி குடுத்தாங்க எனக்கு
பண்ணிருக்காங்களா மற்றத்துனா நம்ம லீவ்னா லீவா எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்களுடைய வேலைகள அங்க இருக்கறனாலயும் கூட் ஒத்துகிட்டாங்க அதோடு இல்லாம கொழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம குடுக்கலங் போது நமக்கும் பல வழிகள் இருந்துருக்கும் பல சுமைகள் இருந்துருக்கும் அ பல இடர்பாடுகளு இருந்துருக்கும் இத தாண்டி நீங்க எவ்ள தூரம் வந்து வந்திருக்கீங்கன்னா அது ஏதோ கடவுள் வந் து அடுத்து ஏதோ நம்பளோடய திட்டத்தின்படி நம்ம வந்து யோசிச்சு வச்சிருக்கோ இன்னது நடக் இப்போ இப்டியே இருந் அப்டின்ட்டு
இல்லன்னா அது எப்டின்னா கண்டிப்பா அது இழந்துதா ஆகணு ரெண்டாவது இன்னொ விஷயம் என்னனா நா ஜாயின் பண்றப்ப நா ஒரு சீனியர் ஆ எக்ஸிகயூட்டிவ் அது மாரிதா வேல பாத்துக்கிட்டு இருந்தே நா வந்து அப்பயலாம் மேனேஜரல்லா ஆகல நா அப்டிதா வேல பாத்துக்கிட்டுருந்தே நா வே நா வேலைக்கு வருவன்னா ஏன்னா மெட்டனிட்டி லீவ்ல இருக்கன்னு சொல்ட்டு எனக்கு ஆல்ரெடி வர பரமோஷன்லா எனக்கு த கடைக்கல சரி மெட்டனிட்டி லீவ்ல இருக்காங்க திரும்ப அவங்க வராங்களோ என்னவோ அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு குடுக்கவே இல்ல எல்லாத்தையு தள்ளி போட்டுட்டாங்க அதுக்கப்ரோ நா வந்தே வந்து ஜாயின் பண்ண ஒன் வீக்கா ஒன் ஒன் வீக் இருக்கா சரி ஒன் மந்த் இருக்கும் ஏப்ரல்ல ஜாயின் பண்ணே மே ம் இருவது கிட்ட எனக்கு இன்டர்வியூ மாரி வச்சாங்க எல்லாருமே இன்டர்வியூ வச்சாங்க என்னயு வச்சு என்ன வந்து ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரா ஆக்கிட்டாங்க அந்த நேரத்லயே நா வந்த ஒரு பதினஞ்சு இருவது நாள்லயே நா அப் நா நா கொழந்தைய விட்டுட்டு வந்ததுனாலதா எனக்கு இப்ப அந்த போஸ்டிங்மே கடைச்சது இப்ப எனக்கு முன்ன இருக்கற சம்பளத்த விட எனக்கு ஒரு பத்தாயிரம் கூடுதலா கடைச்சுது அப்டிங்கும் போது எனக்கு அது பெரிய விஷய தானே என்னோடய கொழந்தய பாத்துக்கறதுக்கு எனக்கு அது பெரிய விஷய ம்தானே அதனால அப்போ கடைச்சது ரெண்டாவது அந்த பதினஞ்சு நாள்ன்னு சொன்ன பாருங்க அந்த பதினஞ்சு நாள்ல நா சீனியர் எக்ஸிக்யூ டிவ்வாதா இருந்தே அப்ப வந்து எனக்கு மேனேஜரா ஒரு தங்க இருந்தாங்க அவங்க படுத்துனா பாடுனா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு என்ன போட்டு பாடா படுத்தி எடுத்து டாங்க கொழந்தய பாக்கறதுக்கு விடமாட்டாங்க சீக்கரம் எ ஈவினிங் வந்து சீக் கரம் போணும்னு சொன்னம்னாலே விட மாட்டங்க எட்டு மணிக்கு முடிஞ்சாலு எட்டு மணிக்கு தா போணு ஒம்போது மணிக்கு முடிஞ்சாலும் ஒம்போது மணி இன்னகிதா போகணும் அது வந்து நான் மாசமா இருக்கும் போது அவுங்க என்ன அந்த மாதிரி படுத்துனாங்க மாசமா இருக்கும் போதும் ஒம்போது மணிக்கி நா மாசமா இருக்கும் போது நைட்டு பதினோரு மணி ஒரு மணிக்ல்லா ஆஃபீஸ் முடிஞ்சு இந்த மன்த் எண்டு டைம்ல நா போயிருக்க ஒரு ஒரு நாள் வந்து ந்து ஒன்ற மணிக்கு நைட்டு விடிய காலையில ஒன்ற மணிக்கி பேயிருக்க அது மார்ல்லா ரொம்ப கொஞ்சகூடந்த ஈவு எறக்கோங்கறதே பாக்க மாட்டாங்க அது மாரி சூழ்நிலையிலல்லா நா வேல பாத்துதா இப்போ இந்த எடத்துக்கு வந்த அதுக்கப்பறோ நா கரெக்டா நா அசிஸ்டன் மேனேஜர் ஆனே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆனா ஒரு பத்து நாள்ளயே அவுங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சன பண்ணிட்டாங்கன்னு ம் ஒரு தப் தப்பு பண்ணிட்டாங்கன் சொல்லிட்டு அவுங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க டெர்மினேட் பண்ணிட்டு அதுக்கப்புற வேற ஒருத்தவுங்க மேனேஜரா வந்து தாங்க நா அசிஸ்டண்ட் மேனேஜரா இருந்த அப்ப அவுங்களுக்கு எனக்கு நல்லாவே செட் ஆகிட்டு வெளியில போய் மார்க்கெட்டிங் போறது கஸ்டமர பாக்குறது அது மாரி நல்லா பண்ணோ அப்டியே வெளில மார்கெட்டிங் போற நேரம்லா என் புள்ளய வந்து நா பாத்துட்டு பேயிடுவ
ஆ பரவால்ல நீங்க இந்த இந்த அளவுக்கு வந்து உங்க ஆபீஸ்ல வந்து இவ்வள இடர்பாடுகல்லா இருந்துமே நீங்க வந்து எல்லாத் டியே சமாளிச்சு வந்திருக்கீங்க ஏன்னா கொழந்தையு பாக்கணு குடும்பத்தையு பாக்கணு அங்க ஆபீஸ்ல உள்ளவுங்க டே நம்ம பதில் சொல்லணு அவுங்க கொடுக்கறதுக்கூ நம்ம பதில் சொல்ணு எல்லாத் இதையும் வந்து கடந்து வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான
கண்டிப்பா ஏன்னா அப்ப அவுங்க மேனேஜரா இருந்தாங்க இல்லையா இப்ப எனக்கு மேனேஜரா வந்தவங்களு அவுங்களு மெட்டர்னிட்டி லீவ முடிச்சுட்டு தான் வந்தாங்க சோ நானும் மெட்டர்னிட்டி லீவ முடிச்சுட்டு வந்து அதனால ரெண்டு பேருக்கூ கொஞ்சோ சிங்க் ஆயிட்டு ரெண்டு பேருமே கொழந்தய போய் பாத்துக்கறது அது மேரி பிஸ்னஸ்ஸையு பாத் க்கறது அது மாரி ரெண்டுமே நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோ இப்போ வந்து து அவுங்க திடீர்னு அவங்களுக்கு புடிக்கல இந்த ஜாப் பிடிக்கலன் சொல்லிட்டு அப்புறோ ஒரு மூணு மாசம் தான் ஒர்க் பண்ணாங்க அவுங்க அப்பறோ ரிலீவ் ஆயிட்டாங்க எனக்கு வேணா அப்டின் சொல்லிட்டு வேற ஒரு ஜாப்ல சேந்துட்டாங்க அதுக்கப்பறோ அந்த எடத்துல அப்புறோ மேனேஜரா அப்புறொ என்ன இன்சார்ஜா மறுபடி போட்டாங்க
பரவால்ல ரொம்ப கடும் முயற்சி
ஆமா ரொம்ப என்னைய கடும் முயற்சிங்கிறத விட அவுங்க என்னப் அந்த பல ஏன் மேனேஜர் வந்து என்ன படுத்துனப்பாடு வந்து எல்லாருக்குமே தெரியு நானு இல்ல ல என்ன மட்டுல்ல அந்த பிரான்ச் உள்ள எல்லா ஸ்டாஃபும் அதோட பலனா என்னன்னு தெர்ல அவுங்கள வேலய வுட்டே தூக்கிட்டாங்க நம்ம யா யாருக்கும் வந்து நம்ம வந்து நம்ளால ஒரு கெட் நம்பளால ஒரு கஷ்டோங்கறது யாருக்குமே குடுக்கவே கூடாது நம்ப்ளால ஒரு நல்லது நடக்லேன்னாலும் பரவால்ல நம்ப்ளால ஒரு கெடுதல்ங்கறது யாருக்குமே நம்ம குடுக்கவே கூடாது அதுதா என்னுடைய கருத்து
கண்டிப்பா நீங்க இப்ப தனியார் நிறுவனங்கள்ன்னு மட்டு சொல்ல இந்த அரசு ஊழியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ம் என்னது பெண்களுக்கு வந்து வந்து மூணு நாளுங்கிற அந்த மாதவிடாய் விடுப்பு முறைகள் வந்து குடுத்தாங்கன்னா கூட ரொம்ப பரவால்ல அப்டிங்கிற மாரி எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆண்களுக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த மூண் நாள் குடுக்குற நீங்க மூண் நாள் எப்ப வேணாலு எடுத்துங்க அப்படின்னா ஆண்களுக்கும் குடுக்கலா ஆண்கல்லாம் மட்டும் அந்த முப்பத்தோரு நாளும் வந்து வரணுமா என்ன சொல்லுங்க அவுகளுக்கும் உடல் வலி இருக்கூ ஏதா ஒரு ஒரு வலிகள் இருக்கூ சொல்ல முடியுன்னா பெண்களுக்கு வந்து ஓப்பனா இந்த விஷயங்களை சொல்ல முடியும் ஆண்களுக்கு சில சொல்லமுடியாத வலிகள் இருக்கும் இல்ல இத வந்து எந்த அலுவலகங்களு வந்து பாக்கறது கெடையாது அதே மாரி அரசு அரசு அலுவலங்களே இருக்கட்டு அந்த பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து ஆ என்னுடைய கணவரா இருக்கட்டு ஒரு இந்த மாரி ஓடம்பு முடியல சார் இந்த மாரி பாத்துக்கணு அப்டிங்கும்போது அந்த அனு அனுசரிப்பு முறையில விட்டுக் கொடுத்து இங்கேதா போயிருக்காங்க அப்டின் சொல்லி வேலை பலுவுக்காரணமாக மாக அவுங்க பாத்துக்கிட்டு ஏதாவ்து ஒரு சமாளிக்கிறது ஆனா எல்லாரு உங்க உங்க அலுவலகத்துல அது மாரி உங்குளுக்கு ஒத்துழைப்பு குடுத்தாங்களா நீங்க இந்த மாரி தருணத்துல
இல்ல இது இந்த லீவுங்குறது வந்து நா வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவா இருக்கும் போது இந்த லீவுங்கிறது ஒரு பெண்கு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதவிடாய் நேரத்துல மூணு நாள் லீவு லீவுங்குறது நா எனக்கு எங்கு எனக்கு குடுத்தாங்க நா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவா இருக்கும் போது குடுத்தாங்க அதுல என்ன பிரச்சன வந் வந்துட்டுனா ஆ இப்ப இந்த பெண்கள்லா என்ன பண்றாங்கன்னா மூணு நாள் மாதவிடாய் நேரத்துல அலுவலகத்துக்கு வந்துட்டு அவுங்குளுக்கு தேவைங்கும் போது அந்த லீவ எடுத்துட்டு போயிட்றாங்க ஒன்னு மன்த் எண்டு டைம்ல எடுக்குறாங்க இல்ல வந்து என்னிக்கு நல்லா பிசினஸ் வரோ நம்ம நெனச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரத்துல எடுத்துறாங்க ஆனா மாதவிடாய் நேரத்துல அலுவலகோ வந்துடுறாங்க அப்டி இருக்கு இப்போ அத ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டே இருந்தே ஒரு அதிகபட்சோ ஒரு மூணு மூணுல இர்ந்து நாலு மாசோ வரையு இந்த விடுமுறை குடுத்தாங்க எல்லா லேடிஸ் ஸ்டாஃபோ இந்த மாரி மாசோ மாசத்துல மூணு நாள் எடுத்துக்கலா அதுக்கு சேலரி உண்டு அப்டீனே எங்க எம் டி சொல்லி அனோன்சோ பண்ணிட்டாங்க லீவு குடுத்துட்டாங்க ஆனா வந்து இத மாரி ஸ்டாப்ஸெல்லா இத மாரி பண்ணனவொன்னே அத அப்டியே நிறுத்திட்டாங்க இது சரி வராது அப்டீன்னு சொல்லிட்டு அத அப்டியே நிறுத்திட் நிறுத்திட்டாங்க ஏன்னா ஒரு நம்ம திட்டோ அறிவிக்கிறோம்னா அதுக்கு வந்து உண்மையான இத நம்ம உண்மையான ஒரு இத நம்ம கண்டிப்பா குடுக்கணோ அதுலயு நம்ம ஏமாத்துநோனா கண்டிப்பா அவுங்க எப்டி அவுங்களால செயல் செயல் படுத்த முடியு அந்த திட்டத்த
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா
அதனால அது எல்லா நேரத்திலயு ஷூட்டபுளா இருக்காது அப்டின்னு நா நெனைக்கிறே
ஆமா நீங்க சொல்றது சரிதா தோழி அதனால எல்லாரையு வந்து அ அதே வந்து அந்த மூண் நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணோ தனித்தனியா எடுத்துக்கக் கூடாதுனு குடுத்து அலுவலகத்திலே ஒரு கையெழுத்த வாங்கிக்கிட்டாங்களா கூட நல்லா இருக்கோ
இல்ல அதெல்லா எங்குளுக்கு பண்ணுனாங்க பண்ணுனா அப்பையு அவுங்க என்னன்னா அந்த அந்த விடுமுறையோ அவுங்க வேற வேற இதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு வாட்டி சுற்றுலா செல்